ஹலோ ஆ கேக்குது ப்ரோ அ வணக்கம் கேக்குது ப்ரோ ம் கே கே கரெக்ட் அ இருக்கோ அப்டியே ஹாஸ்டல் லைஃப் போச்சு ப்ரோ ஒரு மாரி அப்டியே அந்த மாரி ஹாஸ்டல் லைஃப் அப்டியே போச்சு அப்டி அப்டின்
அதா அதா ப்ரோ அதா அதா அதா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா ஆஸ்டல் லைஃப் நல்லா ஒரு ஜாலியா லைஃபு தா சாப்பாடு அங்க என்னதா சில நேர நல்லா இருக்கு சில நேர கொறையா இருக்கு இருந்தாலு எப்டியோ ஆசலே ஒரு காலேஜு ஆஸ்டல் லைஃபு இருக்குல அது ஒரு காலேஜ்னா வெளிய இருந்து வந் ததோட ஆஸ்ஸல இருந்து படிச்சா அது ஒரு தனி நல்லா இருந்தச்சு ப்ரோ
ஆமா எல்லா பசங்களு ஒரு ஒரு ஊர்க்காரைங்க பசங்கலா இருப்பாங்க அவ கூட போய் சேர் அவிங்களோட பழக்க வழக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட சேந்து விளாடி சாய்ந்தரனா விளாட பொய்ட்டு அப்பெல்லா காலேஜி படிக்க வெளிய பொய்ட்டு சுத்திக்கிட்டு
ம் ஆமா அந்த மாரி கொஞ்ச ஃப்ரீயா ஜாலியா இருக்கு அந்த மாரி
ம்
அதுல வந்து எந்த ஒரு இதுவு இல்லாம நம்ம அப்டியே ஃப்ரீ மைண்டா மாரி தெரியலா
கண்டிப்பா கண்டிப்பா அத பத்தியு யோசிக்காம கிளாஸ கட்டைய போட்டு போய் கேண்டீன்ல ஒக்காந்துகிட்டு
ஆமா அர்ட்டை அடிச்சுகிட்டு அந்த ஒரு ப்ளேட்ல பத்து வடைய வாங்கி சாப்புட்றது
ஒரு ஒரு ஒரு ரெண்டு ப்ரோட்டா வாங்கி ஆளு பேரு ஆறு பேரு கையவுட்டு சாப்புறது டேஸ் காலர்ஸ் கால்ல கொண்டு வந்தா அந்த சாப்பாடெடுத்து எல்லாரு மொத்தமா ஆளுக்கொரு கையவுட்டு சாப்புறது இதலா நெனச்சு பாத்தாலே சந்தோஷமாருக்கு
கல்ச்சுரல்ஸு அப்டி இப்டின் சொல்லிட்போவு அது பாட்டுக்கு
ஜாலியாருந்துச்சு அ உண்மதா காலேஜ் லைஃபு அது ஒரு தனி லைஃபு
என்னாதா செமஸ்ட்ரு செமஸ்ட்ருனு ஒக்காந்து படிச்சாலு அவ்ளதா அது ஒரு பத்து நாளக்கி செமஸ்ட்ருன்றது ஒரு பத்து நாளக்கி அவ்ளதா அதுக்கப்றோ ஃபுல்லா நம்பளோட ஆட்டமே அப்டின்ற மார்தா
என்ஜாய்மெண்ட்டு தா அது
ஸ்கூல் மாரி டென்த்து ட்டுவல்த்துல ஒக்காந்து ஃபுல் நேர ஒக்காந்து படிக்கலா மாட்டோ நைட்டு பிரிப்பேர் பண்ண மாட்டோ காலேஜினா அந்த செமஸ்ட்ரு மட்டு அந்த டையத்துல மட்டு ஆமா புக்க தொறந்து அப்பிடியே டக் டக்ன் ஆமா படிச்சம்னா அப்டியே அத முடிச்சி பொய்கிட்டே இரு
ம் ம்
மத்தபடி வந்து வே வேற ஒன்னு இருக்காது அதபாட்டுக்க வேற எந்த கமிட்மெண்ட்மே இல்லாம படிச்சமா நம்பாட்டுக்கு அரியர் இல்லாம க்ளியர் பண்ணமா அப்டின்ட்டு ஒரு இதுல போவோ அப்டியே
ஜாலியா பொயிட்ருந்தச்சு
வேனு ஆமா ஒர்க்குனா பட் அப்டி இருக்கு எல்லா எல்லா சந்தோஷமு அப்டியே
ஓடிட்டாங்க க்கு இன்னமே நீ சந்தோஷப்படுவ அப்பிடின்றமாரி ஆக்கிட்டாங்க
ஆமா இனி நீ எது பண்ணாலு நீ எது பண்ணா பண்ண கூடாதுறா அப்பிடின்ற மார்தா லீவெடுத்தாலு பெருமிஷன் வாங்கணு அது எடுத்தாலு பெருமிஷன் வாங்கணு எதுனாலு பெருமிஷன் வாங்கனு
ஒவ்வொரு நாளு ஓட்றதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு
ஆமா அந்த மாச முடிய போம்போது அந்த சம்பளத்த வாங்குனாதா
அதா அதா அதா அது வரக்கி எப்ப சம்பளொ வர ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கு
ஆமா அதுக்காக மறுபடி ஓடணு
மறுபடியு போச்சுடா முடுஞ்சிருச்சுடா அதுக் குடுத்தாச்சு இதுக் கெட்டியாச்சு அப்டின் மறுவுடியு அடுத் அடுத்த மாசொ எப்படா வருன்னு ஒக்காரந்தா இப்புடியே போது
ஆமா ஆமா ம் என்னா வன்ன சொல்றீங்க என்னா பண்றது அப்டித்தா இருக்கு
நம்ம வாழ்க்கெலா இப்டி மாறி போச்சு அதா வேற ஒன்னு பண்ண முடியாது பொழம்பிட்டே போய்தா ஆகணு என்னதா பொழம்புனாலு நாளக்கி வேலக்கி போய் ஒக்காந்தாதான சம்பளொ இல்லேனா ஒகாந்துட்ருக்கவந்தா நாளக்கி வந்து அது இதுன் எதாது மாட்டிட்டு முழிக்க காலேஜ்லா நீ என்ன தா பேசுவியோ பேசுடான் உட்டுட்டு போய்ர்லா இங்க அப்டி இல்ல நாளக்கி ஒரு லீவ் எடுக்கனுன்னா அ
ம் ஓடம்பு முடில அப்டின் சொல்லி லீவ போட்டு நம்மவாட்டுக் போயற்லா
அதா அதா அதா இங்கெ ஊரு பட்ட பதில் சொல்லுணு நம்ம பொய்யா லீவு போட்டா நம்மளுக்கே மனசு உறுத்து ஐயயோ ஒரு நாள் சம்பளொ போயிருமேடா அப்டின் தோணு
ஆமா லீவு போடவுந் தோணாது ம் அந்த வேலைய நாளக்கி பாத்துக்கலா அடுத் த வாரொ பாத்துக்கலா அடுத்தாரொ ஒரு லீவ போட்டுக்கலா இருக்க ஒரு லீவு தே அத அடுத்த மாசொ பாத்து அடுத்து ஒரு நாள் ஒரு நாள் கழிச்சு பாத் துக்லா இன்னொ ஒருவாரங்கழுச்சு பாத்துக்கலா அப்டின்னே ஓடு
அப்புடியே அதே மாரிதா ப்ரோ போது இங்கியு இந்த எமர்ஜன்சி வாருக்காக என்னெக் கியாவ்து ஒரு நாள் போட்டுகலா தேவப்படு அப்பறொ போட்லா அதுக்கடுத்து போட்லா அப்டி அப்டினே ஓட்டி ஓட்டி மனசு அப்டியே வெறுத்து போச்
ஆமா ரெண்டு நாள் அந்த வேலய பெண்டிங் போட்டு அடுத்த அந்த வேலய பாத்துக்கலா அப்டின்
ஆமா ஆமா ஆமா அதுக்கேத்த மாரி அப்டியே நம்மளு அடாப்ட் ஆயிட்டோ பழகிட்டோ
ம் ஆமா ஆமா வேற என்னா பண்றது சேரி ஓகே லைஃப் அப்டிதே
லைஃப் அப்டிதா அவ்ளோ தா லைவ் அ போற போக்குக்கு ஏத்த மாரி நம்மளு மூவ் ஆன போயிட்டே இருக்கலாந் தா
ம் அப்புடி போனாதே நம்ம வாட்டுக்க ஓகே அப்டின் சொல்லி நம்ம வாட்டுக்கு போயி
ஓகே ஸ்சா போ முடியு இல்லென்னா கஷ்டொ அதுவு ரைட்டு தா
ஆமா இத ப இத தூக்கி மண்டையில ஏத்திகிட்ருந்தோம்னா அது அப்டியே போய்கிட்டேதே இருக்கு
இது வரைக்கு யார் யாரோ ஓட் டு இதையு விட்டு அதையு விட்டு எல்லா பக்கமு போய் கொளம்பிட் நிப்போ
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ப்ரோ ம்
கா ஹாஸ்டல்ல க க ஸ்கூல்லெல்லா ஹாஸ்டல்லா ப்ரோ நீங்க
இல்ல இல்ல ஸ்கூல்லா வந்து டேஸ்
நாலா ஆறாவதுல இருந்து ஹாஸ்டல் ப்ரோ ஆறாவதுல கொண்டு போய் தூக்கி போட்டாங்கெ என்னய ஹாஸ்டல்ல அப்பல்லா எனக்கு தொவக்கிறது அஞ்சாது வரைக்கு குளிக்கிறது கூட எங்க அம்மா தா என்னய குளிக்க வப்பாங்க பவுட்ரு அடுச்சு கெளப்பி விடுவாங்க ஆறாதுல கொண்டு போய் என்ன அர்த்தத்துல தூக்கி போட்டாங்கென்னு தெர்ல ஆறாவதுல கொண்டு போய் தொவைக்க கூட தெரியாது எனக்கு தூக்கி போட்டாங்கெ அப்பல்லா எப்புடி ஒ நெனச்சு பாத்தா எனக்கே தெர்ல எப்புர்ரா இருந்தே என்ன நடந்துச்சு என்னன்னே ஒன்னு நாவொ இல்ல ஒப்பேத்தி வந்துடாச்சு
ம் பரவால்லயே ஆறாவதுலந்தே ஹாஸ் டல்லா அப்போ
ஆமா ப்ரோ ஆறாவதுலருந்து காலேஜ் ஃபைனலியர் வரைக்கு ஹாஸ்டல் தா வெளியேதா ஃபுல்லாவே இப்ப வேலையு வெளியே
ஆ ஊருக்கே டச்சு இல்லாம இருக்கு ஏற்கனவே உள்ளூர் கார அப்றோ உள்ளூர் டச்சே இருக்காதே
அதா பெருசா லீவுக்கு மட்டு தா போறது எனக்கெல்லா எனக்கு சொல்ல போனா எங்க கு்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தவிர மத் தவங்களுக்கு என் பேர் கூட முழுசா தெரியாது ஆமா ஊர்ல ஒரு மாரி கூப்டுவாங்க என்னோட உண்மையான ச் சர்ட்பிகேட்ஸ்ல இருக்கற பேர் வேற ஆனா க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டுதா அந்த என்னோ ஒரிஜினல் நேம் தெரியு ஊர்ல கூப்ட நேம் லா தெரியு மத்தவய்ங்களுக்கெல்லா அப்டி அந்த அளவுக்கு நா வெளியவே படிச்சட்டே நெறைய
ம் சேரி சேரி அப்ப அது டச் இல்லாம தா இருக்கு ஊரு பசங்க டச்ச அந்த மாரி
ஆமாமா பசங்க டச்சிருக்கு போனா அவங்களோடதான சுத்துரோ பெரிய ஆளுங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்கெல்லா இருப்பாங்கல்ல நா ஏதாவது ஃபங்க்ஷன் போவே போயிட்டு எங்க அண்ண நானு போவோ யாராவது ஒருத்தவங்க எங்க சொந்தக்காரங்களா வந்துருப்பாங்க என்னைய பாத்துருப்பாங்க நா பாத்துட்டு எனக்கு யாருனு தெரியாது நா பாத் எனக்கென்ன நா எவனோ ஒருத்த அப்டி நெனச்சிட்டு வந்துருவே எங்க அண்ண பின்னாடி பேசி அவ அவ வந்து அவனுக்கு தெரியு கொஞ்சோ பேசிடுவா அவங்க போய் எங்க வீட்ல சொல்லிருவாங்கே எங்க அம்மாட்ட ஒம்மயே பாத்து பாக்காம போறா என்ன பேசாம கூட போறா அப்டி இப்டின்னு எங்க அம்மா வந்து கேக்குது ஏண்டா மாமாவ பாத்தியா அத்தைய பாத்தியா யாராவது ஒருத்தர சொல்லி யாருனே தெரியாதவய்ங்களே எவ எவன பேச சொல்ற நீ அப்டின்னுவே நா அந்தளவுக்கு அப்டி போய்ருச்சி ப்ரோ நானா எட்டத்தட்ட இ ஆறாவதுலருந்து ச் லீவுக்கு மட்டுதா ஊருக்கு போறது எவ்ளோ தெரியனு உங்களுக்கு
ஆ ஆ
அப்டியே போயிடுச்சி
அம்மா அப்டியே போயிட்டு அப்றோ காலேஜு அப்டியே போயிருக்கோ அதனால ஊருக்குள்ள அப்டியே பழ க்கமே இல்லாம அப்டெ நெஸ்ட் டைம் ஓடி போய்யிர்லா ம் ஆனா ஊர்ல திருவிழா இந்த மாரிலா வந்து அப்பல்லா இருந்தா இதா இருப்பீங்ளா ப்ரோ
ஆ அந்த மாரி அதுக்கு மட்டுதா ப்ரோ போவே
அப்டியா
ஊர்ல திருவிழா அப்றோ இந்த பொங்கல் தீபாவளி அப்றோ ஸ்கூல் லீவ்ஸ் இருக்கும்ல ஆனுவல் டே ஆனுவல் லீவு ஆப்பலி லீவு அந் ந்த மாரி இதுக்கு மட்டுதா நா ஊருக்கே போறது ச் எங்க நா படிச்ச ஸ்கூல அங்க வந்து அவ்ளவா லீவுகு வுட மாட்டாங்க ஒரு நா ரெண்டு நாளுக்குலா விட மாட்டாங்க
ஓ செரி செரி அப்டியா ம் ம் செரி செரி
ஊருக்கு போறது கெடையாது லீவு வுட்டா பசங்களோட சேந்து வெளிய எங்கயாவது போலானு ப்ளான போட்டு அப்டியே போறதே கெடையாது பெருசா பொங்கல் தீபாவளிக்கு மட்டுதா போறது
செரி செரி செரி ஆ ஆமா செரி வேலைக்கு போனதுக்கப்றோ பாத்துக்கலா அப்டின்ற மாரி அப்டி அப்றோ வேலைக்கு போனதுக்கப்றோ எங்கேயுமே போவே முடியாது ம் ஸ்கூல் படிக்கு போது காலேஜ்ல போய் ஆமா காலேஜ் லைப்ஃலய சுத்திக்கலா அப்டினு தோனு காலேஜ் படிக்கு போ சே விடு வேலக் போன சம்பாரிப்போம்ள சம்பாதிக்கிறல எப்டியாச்சு மாச மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு டூரு போட்டாங்களா ஆறு மாசத்துக் ஒர்கா ரெண்டு பேரு போணும்டா அப்டின்னு சொல்லி தோணு
ம் நாங்கல்லா இப்ப காலேஜ் வைனலியர் முடிக்கல எல்லா டச்ல இருக்கோ சம்பாரிக்ரோ கோவா டூர் போறா அப்டின் கடசி வரைக்கு அது நடந்த பாடு இப்ப எல்லா ஆள் ஆளுக்கு ஒரு பக்க ஓடிட்டு இருக்காங்க
ம் ஆனா அதுக்கப்ற அவ எங்க இருக்கானே தெரியாது
ஆமா அதா உண்ம ஆள் ஆளுக்கு அவ வேலயில பிசியாயிருவா எப்பயாது எவனாது ஒர்த்த கல்யாணத்துக்கு மொத்தமா போட்றங்களா
ஃப்ரென்சு கல்யாணத்துக்கு அதுலயு ஒருத்த ரெண்டு பேர் வரமாட்டாங்க
ஆமா அதுல நம்மளாவே போடனு ம் அப்போ ஒருத்த ரெண்டு பேர் மிஸ் ஆவாங்க கேட்டா அந்த வேல இருக்கு இந்த
ஆ ஊர் உலகத்துல அவங்களிக்கு மட்டு வேல வந்துரு அந்த டைம்ல
ஆ ஆமா ஆமா அப்டி அப்டி போயிர்வாங்க அவிங்க
அதுலயு பாதிபேர பாக்க அப்பல்லா அப்ப பாத்தாதா யாரையாது நீங்கல்லா ஒண்ணு ம் உள்ளூர்லய இருந்ததுனால உள்ளூர் பசங்களுடையாது ரொம்ப டச்ல இருப்பீங்க டெய்லி பாக்குறது பேசுறது
ஆமா அவங்களுக்குல்லா அதுவுமே இருக்காது
அதுவு ஒரு இருக்காது போனாலு உள்ளூர் காரங்கள பிடிக்கிறது பெரிய பாடா இருக்கு
ஆமா அந்த மாரி இருக்கவங்களுக்குல்லா உள்ளூரு கான பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு உங்களுக்கு
அதா அதா அதா அதா
ம் அப்ற என்ன பண்றது அப்டின்னு சொல்லி பொழுத ஓட்டிட்டு வர வேண்டியதா போற ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போ அப்டியே போயிட்டு ச்ச சர் ஓகே ஓகே அப்டின் சொல்லி எல்லாத்துட்டயு தலய காம்ச்சுட்டு அப்டியே பொழுத ஓடிட்டு அப்டியே வர்றதா வேல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ ஒவ்வொரு நாள ஆ தோ வெளியூர் வந்துட்டோ வேலாய பாப்போ போய் தா ஆகணு எனைக்கா ஒரு நாள் லைப்ஃ செட்லாகு அப்டினு நினச்சிட்டு போயிட்டே இருக்கே வேண்டியாத
ம் இருக்குற வரையு ஓட்வோ அப்டின்ற மாரி தா
அதா அதா அதா பாப்போ முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகந்த அப்டின் நம்ம நம்பமைய வீட்ட நாலஞ்சு பேர் இருக்காங்கே நினைக்கு போது மன கசப்பு போடுது போய் தாண்டா ஆகனு வேலக்கி
வேற வழியே இல்லடா அப்டின்ற மாரிதா இருக்கு
நம்மல நம்பி எதோ கடன வேற வாங்கி வச்சுறாங்க அதுக்கே பாதியே ஐய யோ போச்சு போகலைன்னா அவ்ளோவுதா அப்டினு தோனி தோனியே போக வேண்டியதா இருக்கு வேல புடிச்சாலு புடிக்காட்ணாலு அந்த வேலயில போய் சேந்துற வேண்டியது தா
ம் கரட்டுத போனாவே நமக்கு மன நிம்மதி அப்டினு அந்த மாரி தே அது நம்ம வேலைக்கே போய்டுவோண்டா அப்டின்ற மாரி தா
அதா இல்லேன்னா அது அது அப்டியே பிரச்சனையா இருக்கு
ம்ம் வேலக்கு போனா கூட அந்தந்தானே ஓட்டிட்டு கொஞ்சோ ம் டாயம்பாஸ் பண்ணிட்டு இ பண்ணிட்டு ரிலீவ் ஆகிட்டு பண்ணி போயிட்ட இருக்கலா வேலைக்கு போக மா இருந்தா அத யோசிச்சு
அத யோசிச்சு யோசிச்சே நம்ம ரொம்ப இதுல போயிருவோ
ஆமா அதது வேற யோச்சு யோச்சு ஐயோ இது வேற இப்படி இருக்கே அது வேற அப்டி இருக்கே அப்டினு சொல்லிட்டு நம்மயோச்சு வேற அதுக்கு நம்ம ஆளே வேலைக்கு போயுட்ட
நா மாட்டுன் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா கூட சரி ஒரு கஷ்டம் தா வேலைக்கு போகதனா அத கட் நடக்காட்டி ஒரு பக்கம் கஷ்டம் அதுக்கு வேலைக்கே போயில்லான்டா தோணுது நம்முளுக் அந்த அளவுக்கு ஆயி போயிருச்சு வாழ்க்கையில
ம் வேலைக்கு போனாதா அத முடிக்க முடியும் அப்படின்ற மாரி சாத்தியம்மாகும் அப்படின்ற மாரி ஆயி போய்ரும்
அடிச்சா தாண்டா நிம்மதி அப்டின்ற மைண்ட் செட்ல போயிருவாங்க அந்த மாரி இருக்கும் போறது
ம் ஆமா அவருத எல்லாத்துக்கும் அப்டே மா த அப்டி இப்டினு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காரு அண்ணா அப்டி சொல்றீங்க
பேர் மேக்சிமம் பேர் பாத்தீங்கன்னா அப்டிதா ஓடுது காமன்னா அப்டே ரொட்டேஷன்னா
ம் ஆமா பசங்கள யார கேட்டாலுமே அப்டிதா சொல்லுவாய்ங்க அது போற போல போய்க்கி இருக்குறதல்லா பாத்துக்குவோம் அப்டின்ட்டு ம் சேரி ப்ரோ செர் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ